ப்ரோ கேக்குதா ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க ச சாப்டீங்ளா
ம் சாப் ம் சாப்டே
கொஞ்சோ சவுண்டா பேசு
ஆஹ் சாப்ட்டே
சாப்டு பேசு எங்கே போன
எங்க போனேங்க
எங்கேயோ போட்டோ இது பண்ணி வச்சிந்தியே எங்கே
ஆஹ் ஆமா ஆமா வெளியே போனே கொஞ்சோ திங்ஸ் வாங்குனேன அதா வெளியே போனே
புரியல
கொஞ்சோ திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதா கடைக்கு போனே
அம்மா
ம்
ஆ
ஹலோ
ம் சொல்லுங்க சொல்லுங்க காலே காலேஜிக்கா
காலேஜ்க்காவா
ம்
திங்ஸ் எதுக்கு வாங்குனீங்க ஓ இல்லல்ல நெக்ஸ்ட் மந்த் அக்காக்குடெலிவரி ஆ ஹ கொழந்தைக்காக திங்ஸ்வாங்க போனோ
ஓ ஓ அப்புறோ இந்தனா இன்னக்கி எப்டி போச்சி நாளைக் காலேஜ் போறியா
இல்ல போல
ஸோ அப்ப நாங்களு லீவு தா
ஐயோ நீங்க போங்கோ ஃபஸ்ட் டே காலேஜு
நாளைகி நாளைகி நீ கொஞ்ச கைலா வெலிக்குது
ஐயோ தெரியுமே
உண்மயா இன்னகி கையி இன்னகி இன்னகி வாலி பாலாட போணோ
ம்
ம்
ம்
ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்டோ
ம்
சகேன் ரவுண்ட் அடிக்க முடியாம போயிச்சி அட்சிந்தா பிரைசு கஷ்டாமய்ச்சு டிப்ரெஷன் ஆயிட்டே அப்போ கையில இந்த மேச்சி நாங்க ஜெய்கிற மேச்சி
செரி நெக்ஸ்டு பாத்துக்கோங்க
ம்
நெக்ஸ்ட்டு பாத்துக்கோங்க இனி
நெக்ஸ்ட்டு நீதாவந்து ஆடணு ஸ்மிருத்தி மந்தனா மாரி ஸ்மித்திரி மந்தனாவோ ஸ்மித்தி மந்தனாவோ
ஓ எனக்கு ஸ்போர்ட்ஸல்லா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல
யா
ஏனோ
ஏனோ வா
தெரியில இன்ட்ரெஸ்ட் இல்ல
இன்ட்ரெஸ்ட் இல்லயா
அ
ச்சுசோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எத்து வந்து விளாடுங்க
இல்ல இல்ல வேண்டா வேண்டா அப்புற நா கை கால ஒடைக்கிறதுக்கா
கை கால்லா ஒடையாது தங்கப்பதக்கொ வாங்கலாம்
ரொம்ப டேலண்டடான நீங்க வெளையாடியே கைவலிக் கிதுன் சொல்றீங்க எதுவுமே தெரியாத நா விளையாடி எனக்கு தானே கை கால்லா அடிபடு
ரொம்ப டேங்க்யூபா ஃபஸ்ட்டு நீ என டேலண்ட்டன் னதுக்கு ம்
அதா ஃபஸ்ட்டு மேட்சி ஜெய்ச்சிருக்கீங்களே அப்ப டேலண்ட்டடு தானே அது
செகண்ட் மேட்சு ஜெய்க்கிற மேட்ச்சு விட்டோமே
செரி எப்பவுமே ஜெய்ச்சிட்டே இருக்கக் கூடாது ஒருகாயாது தோக்கணுல்ல
அப்டி இல்ல இது வந்து டோரமெண்ட் டோரமெண்ட் நாங்களா கஷ்டபறே இப்ப நம்ம ரெண்டே டீம் ஆட்ரதனா அது தோக் தோல்வியோ வெற்றியோ பாத்துக்கலா டோர்னமெண்ட்ல இப்ப வெச்சிருந்தா நெக்ஸ்ட் பிரைஸ் எனக்கு
செரி வுடுங்கோ நெக்ஸ்ட்டு பாத்துக்கோங்கோ
நெக்ஸ்ட்டு பாத்துக்கனு பிரைஸ் அடிக்கணு
ம்
ம் ம் அப்றோம் உங்க ஃப்ரெண்டெல்லா வந்து யா ஃப்ரெண்ட் இன்வெட் பண்ணிருக்காக போல மேரேஜிக்கி
அப்டியா சேரி சேரி
மேரே ஃபங்க்ஷன் சிவோ ஃபங்க்ஷன் லா ட்டூ இயர்ஸ் இருக்குமா போல
ஆ காலேஜ் முடிஞ்சி ஒரு ஒரோ ரெண்டு வாரோ கழிச்சி இருக்குனு சொன்னா
ம் சேரி அதுதா அதா பட் அவுங்கவுங்க ஆளுங்கூட பேச மாட்டின்றாங்க
ஏ
இல்ல எ ஃப்ரெண்டுக்கு தா கால் பண்ணாங்க எம் அவ கிரிக்கெட் ஆடிர்ந்தானா உன்னோர்த்தே எ ஃப்ரெண்டு பேசுனா
இல்ல நார்மலா கால் பண்ணுவாங்களா இல்லனா
நார்மலா இந்த வாய்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க போல
ஓ சேரி சேரி ம் பேசுவாங்க நைட்டு பேசுவாங்க அவுங்க அவளு கிட்ட
இதா இல்ல எ ஃப்ரெண்டு கமிட்டட் அவுங்களு கமிட்டடா செரி ஓக்கே பேசிக்கேங்கனு சொல்ட்டு அப்பதா என்னைக்குமே சா கா சார்ஜே இல்ல மா ஈவினிங்கா அதா ஆஃப்னுன்னா மத்யானமா
ம்
நம் சார்ஜரே இல்லாம அப்டே விட்டு போய்ட்டே அப்றோ வெளாட போய்ட்டனா இதுமாரி வீட்ல சார்ஜர் போட சொல்ட் டு வெளாடு போய்ட்டே அப்றோ ஃப்ரெண்டெலா கேஹட்சிங் கெளம்பி வந்தானுங்கோ நா அப்டியே போய்ட்டே வெளாட்டிகா சின்
ம் சேரி சேரி
ஆ செல்லுங்க ந குல்லம் அப்றோ தா சொன்னாங்க போய்ட்டுதா மேசேஜ் பண்ணே கேட்ரிக் வந்திர்க்குன்னு அப்பறோ பாத்தா நீ போட்டா அனுப்புனாரு சேரி எங்கேயோ போறபோலன்ன நா எப்போ ஃபங்க்ஷன் போறதா நென்சே
ஃபங்ஷன்லா இல்ல கடைக்கி போறே
ஃபங்க்ஷன்லா போகமாட்டியா
ம் ஹும் போமாட்டே
யா கலம்பி போணுன்னு சொல்ட்டாங்க
அது வேற இருக்கோ ஆமா ட்ரெஸ்சு பாக்கணோ அதுக் ஏத்த மாரி ஷால் பாக்கணு ரொம்போ கஷ்டோ அதுக்கு பேசாம வீட்லயே இர்ந்திருக்கலாமே கடைக்கு கூட நா வர்ல நீங்க போயிட்டு வாங்கன் சொன்னே யாரு கேட்டா இல்ல நீ வா அப்டின் சொல்தா கூட்டு போனாங்க
நீங்க செலக்ஷ்ன் பண்ணீங்ளா
ம்
ம் என்ன சாப்டிங்க
ம்
என்ன சாப்ட
ம் சப்பாத்தி
எப்ப பாத்தாலு சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி எதுக்கு உனக்கு புடிக்கும் அதனால உனக்கோசோ செய்வாங்களா எல்லார்க்கு செய்வாங்களா
அப்டில்லா இல்ல எனக்கு எப்டி சொல்ல சாப்பாடு தந்தா அது சாப்புடுவே அதனால அது செய்வாங்க இல்லனா சாப்டமாட்டல்ல
ம் ம் நாய் வேற கொல்ச்சினே இர்க்கு
ஒங்கள பாத்துதா
நா வீட்ல இருக்கே நா சாப்பாட் தேத்துலகிறே
அப்போ உங்கள காண்மேன் தேடி கொலைக்குதாயிர்க்கு
எங்க விஷ்ணு காணோன் கொலைக்தோ
ம்
எங்க விஷ்ணு காணோ இன்னு
ஆமா
இரு வெளிய போய் பாக்கறே சொல்லு அவுங்கிட்ட வன்டன்னு வந்துட்டே பாக்குறாங்கோ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சி அஞ்சு பேரு விஷ்ண செ அஞ்சு பேரு விஷ்ண சைட் அச்சுனுகிறாங்கோ
வீட்டுக்கு போயிருங்க கச்சிற போது
இல்ல இல்ல அதுங்க ஒரு ஒரத்துல இருக்குது நா வீட்டுமேல இர்க்கே வீட்டு வாசல்ல இர்க்கே
ஒங்கள பாக்கணுன் வந்திருக்கு அதா பாத்துட்டு போலான்னு வந்துருக்கு
அது ஏ ஃப்ரெண்டு ஏ ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசின்ருக்காரு போல ரோட்ல ஒக்கானுருக்கா
ஓ
அந்த அவங்களும் உ நீங்க யாருமே தூங்க மாட்டீங்களா பஸ்ட்டு
ஆ
தூங்கவே மாட்டீங்ளா உங்க கேங்கூ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இல்ல அவுங்களு பன்னெண் மணி மேலதா காலே பண்ணுவாங்ளா ஏ ஃப்ரெண்டுக்கு
அவ வீட்ல அப்பதா ஃப்ரீயா இருப்பாலாருக்கும்
ஓ ஆமால நீ ஏர்க்கனே சொல்லிட்டல
ம் மத்தபடி நல்லா தூங்குவாங்க ஏ கேங்க்ல எல்லார்மே நல்லா தூங்குவாங்க என்ன தவற
நீங்க வந்து
ஆனா எல்லாருமே நைட்டு எல்லாரு ருமே நைட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் வர அவைலப்ளா இருப்பாங்க ஏதாவ்து அர்ஜெண்ட்டு அப்டினா நைட்டு த்ரி நைட்டு நம்மோ மிட் நைட்ல மெசேஜ் பண்ணா ஒடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மத்தபடி இந்த மார்னிங் ஆஃப்ட்நூன்லா மெஸ் பண்ணா ரெஸ்பான்ஸே இருக்காது
தூங்கினு இருப்பாங்களா
ம் தூங்குவாங்க இல்லனா வேற எதா பிஸியா இருப்பாங்க
எனக்கு ஒன்னிமே புரில எனக்கு நானு இப்ப நைட்ல நல்லா தூங்கலனா
ம்
எனக்கு ஆஃப்டர்நூன் இல்ல மார்னிங் எப்ப தூக்க வந்துரு தூங்கிடுவே ஆட்டோமேட்டிக்கா
எனக்கெல்லா வரவே மாட்டேங்குது
எனக்கா அப்பா சாமி எப்பதா தூக்கோ வருமோ அப்டின்னு இருக்கு சேரி எதோ தூங்கிட்டேனா நானே மதிய தூங்கிட்டு ருப்பே சேரி அதோட ஃப்ரெண்ட் நா சொன்னே வாடா டோர்னமெண்ட்டு போய் ஆடலானா ஆ நோ செரி அப்டியே ஈவினிங் ஆயிருச்சு அப்டியே போயிச்சு இன்னைக்கி சன்டே அப்டியே போயிச்சு சன்டேவா போயி கரண்ட்டு இல்ல இன்னைக்கி வேற செட்டவுன்றாங்க கேட்டா
ஓ உங்க உங்க ஏரியாக்கு அடிக்கடி கரண்டு போகுது
கஷ்டமாககுது இப்போ நா அந்த சார்ஜ்ர் இருக்கனு அந்த டோர்னமெண்ட்டு ஆட போனே சார்ஜர் பதினெட்டு தா இருந்துச்சு செரி வீட்டுக்கு வந்து போட்லானு பாத்தா சார்ஜிரு செரி அப்டியே முடியவே இல்ல அப்டியே போயி மொத்தமே போய்ச்சு காது ரூம்மோ மூக்கு உரிர மாரியே ஃபீல் ஆகுமோ செரி லேப்டாப் எடுப்பே அந்த லேப்டாப்பு அப்டியேகாலியாயிடு ஜி ஜியோ மாத் இது மாத்தலானு நெனச்சே ஜியோவா
ம் மாத்தலயா இன்னு
மாத்தல நாளைக்கிதா மாத்தணு
சேரி சே ம் அப்ப நாளை படத்துக்கு போகல
நாளைக்கு நீயே போல நாங்க எப்டிபோக முடியு அலோ நாளிக்கு
மண்டே ஃபஸ்ட்டு டே போங்க எனா
மண்டே மண்டே மண்டே
அ
மண்டே விட்று டுயூஸ்டே விட்று வெனஸ்டே போறோ ம்
அப்பறோ தேர்ஸ்டே ஃப்ரைடே போக வேண்டா ஏனா ரெண்டு நாள் தானே எக்ஸ்ட்டா லீவ் தானே செரி வெனஸ்டே மட்டு ஏ போறீங்க போவாதிங்க வீ
இல்ல இல்ல நாளைக்கி எழுந்திருக்கறது பொறுத்துதா எழுந்தா போயிடுவே எழுந்திகிலனா போமாட்டே
ஆமாமா
ஏங்க எங்க ஃப்ரெண்டுங்கோ போல் இந்த குரூப்ல போல் போட்டாலே நோ சிம்பிள் தா ஏத்துறானு தவர
ம்
நாளைக்கு காலேஜுக்கு போலாமா அப்டின்னு போடுவே போலாமா போலாம அப்டின்னு போடுவே ரெண்டுமே போலாமா போலாமான்னு போடுவே
ஏ
அது எவனு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா நாளைக்கு காலேஜி போகலாமா இல்லியா மறுநாள் போலாமானு போட்டா மறுநாள் மறுநாள் மறுநாள் மறுநாள் உனக்கு மறுநாள் மறுநாள் சொல்லியே முடிச்சுவுட்டானுவோ எல்லாத்தையு
ஓ நாங்களு குரூப்ல மேசேஜ் மேசேஜ் போட்டோ எங்க ஃப்ரெண்ட்ஸ்கு எப்வுமே மோஸ்ட்லி வந்து ஒரு ரெண்டு பிள்ளக தா அடிக்கடி லீவ் எடுக்குங்கோ எப்வுமே அதுவுதோ லீவ் எடுக்குங்கோ அப்ப வந்து இன்னக்கி நானு இன்னொரு பிள்ளயு வந்து இல்ல அப்டின்னு சொல்ட்டு லீவ் போட்டோ அப்போ இன்னொரு பொண்ணு வந்து கேக்குது எங்க போறீங்க அப்டின்னு சொல்ட்டு அப்ப எ ஃப்ரெண்டு சரி சும்மா ஓட்டோன்னு சொல்ட்டு சொன்னா நாங்க வந்து அவுட் அவுடிங் போறோ நீ வெளிய போறோ அப்டி சொல்ட்டு
ம்
அவா சொல்றா என்னயா என்னவிட்டு ட்டு போவாதிங்க கூட்டிட்டு போங்கோ அப்டின்னு சொல்ட்டு சொல்றா நானு நாளைக் காலேஜ் போலேன் என்னிய்கூட்டிட் போங்கோ
ம்
கடைசியா பாத்தா யாருமே காலேஜ் போவோல்ல நாளக்கி
இப்போ நாளக்கி நீ எங்க போற
நா எங்கியு போல
அப்பயா லீவ் போட்ட
நா சொன்னேல்ல கல்கிலாதா லீவ் போட்டேனு
ஓ ஓக்கே ஓக்கே தோ ஜால் ஜாலிய இருக் ருங்கிங்கோ லீவ் போர்ரீங்கோ அப்போ இந்தலீவ்லா எப்போ சேத்து எப்போ சாட்டடே காலேஜ் வெப்பாங் அப்பெல்லா கெலமிபோய்டுவியா
ஜூலை வரைக்கு ஜூலை முடியறது வரைக்கு சாட்டடே காலேஜ் கெடையாது ஆகஸ்ட்ல இந்துதா சாட்டடே காலேஜ்
யார் சொன்னா
எங்களுக்கப்பிடிதா
ஓ அந்தா சாட்டடேயாவுது போய்டுவல்லதான
சாட்டடே ஒரு சாட்டடே நாங்க போனது கெடையாது ஒரு மணிக்கு விட்ருவாங்க அப்ப எதுக்கு போனு எப்போவா தோனுச்சுன்னா போவோ அவ்ளோதா
ந நம்மளோடு வாய் கீழ சாட்டடே என்ற நாளே கால்வெக்க கூடாது
நீங்க மண்டே கால் வெக்க மாட்டீங்க இதுல எங்க சாட்டடே வெக்றது
அதுவு கர்ட்டுதா
ம்
சாட்டடே அப்டின்னாவே என்னா தெரிமா தோனோ சண்டே லீவ் போட்டுமா சரி ஓக்கே மண்டேல்ல சண்டே மரிஎத்துக்க வேண்டிதா சொல்ட்டு மண்டே லீவ் போட்ருவ
ம்
சேரி அப்றோ டூஸ்டெ போய்டுவே வென்ஸ்ட்டே போய்டுவே ப்ரேடே போய்டுவே
எதுக்கு நீங்க காலேஜ் போறீங்க போவாதிங்க வீட்லே இருங்க